கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்ணிட்டிருக்கீங்க
நான் சும்மா தான் இருக்றன் சாப்ட்டன் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நானும் இப்பதான் சாப்டேங்க
ஓகே ஓகே ஆ
என்ன சாப்டீங்க
நா தோச ஆஹ இட்லி இட்லி சாப்ட்டேன் இன்னிக்கு
ம் ம்
நீங்க
நா இட்லி உப்மா சாப்டன்
ம் ம் ம்
ம் என்னன்னே தெரியல ரொம்ப டயடாவே இருக்கு தூக்கமா வருது நைட்டு லேட்டா தூங்கி காலையில ஒம்போதுக்கு எழுந்தி எழ்கிறனா ஏன்ச்சா ஒரு மாறி இருக்கு திரும்ப தூங்கிட்டேன்னா நைட் லேட்டா தூக்கம் வருது
அப்டியா ஆ மதியோலா தூங்குவீங்களா
ஆமா நைட்டு எப்டின்னா ஒரு பன்னெண்ட்ரைக்கி தூங்குனா காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பே
ம் ஆ ஆ
அதனால அப்டியே பழக்கமாயிருச்சு எல்லா நைட்டு நா ப்ப ஒரு பத்தரைக்கே தூங்க வரணு வரணுன்னு பாக்குற முடிய மாட்டேங்து என்னால
ம் நார்மலா அந்த ரொட்டீன்தா ஃபாலோ பண்ணிட்ருந்தேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து டுவெல்க்கு தூங்குனமா அப்பல இருந்து ஓ டுவெல்தா நம்ப ஸ்லீப்பிங் டைமா ஆயிடுது ஓ இன்னு டுவெல் ஆகலயா நம்ப ஃபோன் பாக்கலா அப்டின்னே தோணுது
அது டயேடா அப்டி கண்ணெல்லா ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கு
ம் ஃபோன் பாக்கும் போதா இல்ல நார்மலாவேவா
அ நைட் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறோ கண்ணு வலிக்கிற மாரி இருக்கு
ஓ ஆ ஆ யேன் அப்டி இதுக்கப்றோ செரி ஆயிடுதா கொஞ்ச நேரத்துல
ஆ அது திரும்ப நம்ம தூ ஒரு அர மணி நேரோ தூங்கி எழுந்தன்ன நார்மல் ஆயர்றே
ம் எங்க ஃபோன் டென் மினிட்ஸ் மேல பாத்தா கண்ணு ரொம்ப வலிக்குது
ஆமா நீங்கல்லா எப்ப நைட்டு தூங்குவீங்க
நாங்க வந்து டென் தேர்ட்டி லெவன் நாங்க டென் தேர்ட்டிலா படுத்துருவோ எங்க வீட்டு செஞ்சா அதா தூங்குறதுக்கு வந்து டுவெல் ஆயிடு ஃபோன் பாத்துட்டு தூங்க டுவெல் ஆயிரு
காலைல அப்போ
காலைல எயிட் ஆர் நைன் அந்த மாதிரி
உங்களுக்கு செட் ஆகுது எனக்கு செட்டாக மாட்டிங்குது
புரியல என்னது
பன் எனக்கு பன்னெண்டு மணிக்கி தூங்கறதல்லா செட் ஆக மாட்டேங்குது பதனொன்னு கூட முடியாது தூக்கோ வரலேன்னு சொல்ட்டு பன்னெண்டு நேத்தல்லா பன்னெண்டே முக்காலாயிருச்சு
என்ன பண்ணுவீங்க ஃபோன் பாப்பீங்களா இல்ல சு
சும்மாதா இருக்கே இதுக்கே சாப்ட்டு முடிக்க பதனொன்ர ஆயிடு அப்ப போய் படுக்க போனா நானு எங்க அம்மாலா பேசிட்டே பன்னெண்ட்ரை ஆயிடு செல டைம்
ஆ என்னனா நீங்க லேட்டா ஆகுற மாரி தோணுச்சுனா ஃபோன் தனியா வச்சிருங்க வேற எங்கயாவது ஏன்னா ஃபோன் பக்கத்துல இருந்தா உங்க பாக்கணுன்னே தோணு சோ அதனால டைம் எகஸ்டென்ட் ஆகு
அதா பண்ணலான் இருக்கே இன்னைல இருந்து பத்தரைக்கே தூக்கோ வரலனாலு கண்ண மூடிட்டு தூங்கலா அப்பதா பழக்கம் ஆகுன்னு இருக்கு
ஆமா ஆமா இல்லனா நீங்க டைமுக்கு ஒ ஒரு ஹாஃபனவர் முன்னாடியே ஃபோன் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்றோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போர் அடிக்கு அப்டியே நம்ம தூங்கிரலான்னு தோணு
அததா இனிமே பண்லான்ருக்கே
ம் நானு அப்டிதா ரொம்ப நேரோ ஃபோன் பாத்தன்னா என்ன பண்ணுவே வேற ரூம்ல போய் வச்சுருவ ஃபோன
ஆ
அப்பயாச்சு நம்ம தூங்கலா அப்டின்ட்டு அப்றோ கொஞ்ச நேரத்துல தூக்கோ வந்துரு
ம் நானு
ஆக்சுவலா ஃபோன் பாக்கறதுனாலதா தூக்கமே வரமாட்டேங்குது அஜு உருப்படியாவு எது பாக்க மாட்டோ
ரீல்ஸ்தா
ம்
நீங்க மதியான தூங்க மாட்டிங்ளா
ஆ ஹா தூங்க மாட்ட எப்பயாச்சி தூக்க வரு டயடா இருந்ச்னா ந போர் அடிச்சாலு தூங்கிருவ சம்டைம்ஸ் எந்த வேலயு இல்ல அப்டின்னா படுத்தா போய் தூங்கிடுவ
இப்ப தூங்னா உங்களுக்கு எப்டி நைட்டு வராதே சுத்தமா அப்போ
அப்டிலான எப்ப பத்தாலு தூங்கிடுவ படுத்த உடனே தூங்க மாட்ட ஆனா எப்பனாலுமே தூங்கிடுவ
ம் ம் அத மாதிரி என்னன்னு தெரியல காலையில எழுஞ்ச்சன அப்படி ஒடம்பலா செம வலி வலிக்குது அந்த பேக் பெயின் சொல்லுவாங் தெரிமா நடு தண்டுன்னு சொல்லுவாங்கல்ல
ம்
அங்கெலா செமையா வலிக்குது ஏனே தெர்ல
நீங்க தரையில படுக்கறிங்ளா இல்ல பெட்ல படுக்கறிங்ளா
தரையிலதா படுக்குறே வலிக்குதுனு அப்பயு வலிக்குது
ஆனா பெட்ல படுத்து பாருங்க தரையில படுத்தாதா இப்பலா வலிக்க ஆரம்பிக்குது பெட்ல படுத்தா கரெக்ட்டா இருக்கு
என்ன பண்றதுன்னே எனக்கு தெரில நம்ம கூட என்ன நெனைச்ச சரி சத்து இல்லன்னு சொல்றாங்கனா சத்து இல்லாமவா இருக்கு அப்டின் சொல்றாங்க
ம் ஆமா அதுவு இருக் ம் நல்லா சாப்புடுறிங்கல்ல
நாட்களுக்குமா
ம் ம் என்ன இந்த ப்ரோட் டீன் அந்த மாரி எடுத்துக்கோங்க கொஞ்ச
ஆ அதலா எடுத்துக்கிற என்னன்னே தெர்ல சேர்க்கைலா நா என்னன் தெர்ல ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால இருந்து கட்டியா வருது நாலு கட்டி வந்திருக்கு ஒரு சைடா
ம் ஓ ஹீட்டோ
அதா என்னான் தெர்ல ஹீட்டு புடுச்சுக்குதாட்ருக்குது
நெறைய சிக்கன் நெறையா சாப்புடுறிங்களா இப்ப ரீசன்ட் டேஸ் எல்லா
இல்ல நேத்திதா சாப்ட்ட நேத்தி நைட்டுதா சாப்ட்ட
ம்
ஓவர் ஹீட்டா இருக்குதுக்கு பாடி எனக்கு என்ன பண்றதுன் தெர்ல கம்மி பண்றதுக்கு
இல்ல அடிக்கடி வந்து ஜூஸ் குடிங்க ஜு ஜு ஜூஸ் குடிங்க சாப்புடுங்க அது மாரி எதா பண்ணுங்க
காலைல என்ன பண்ண வெந்திய ஊற வெச்சு அந்த வெந்திய தண்ணிய குடிச்ச
ம் ரெகுலரா ஒன் மினிட் வந்து இது பண்ணுங்க தயிரு அந்த மாதிரி சாப்புடணு
இல்ல அந்த வெந்திய தண்ணி குடிச்சாலு ஹீட் ரெட்யூஸ் தான ஆகு
ஆ ஆமா ஆமா அத் ரெகுலரா குடிக்கிறான ஒன் மன்ந்த் அப்படி குடிச்சா தான் நல்லா ப்ராகரசிவான ரிசல்ட் தெரியு
ஏயே வெந்திய தண்ணி கேக்குது கேக்குது வெந்தியௌ முழுங்கலாமா இல்ல தண்ணிய மட்டு குடிச்சா போதுமா
இரண்டுமே நல்லாதா இருக்கு ஆக்சுவல வாட்டர் குடிங்க அப்பப்ப வந்து தண்ணி இது வெந்தயம் சாப்புடுங்க
ம் ஓகே ஓகே
ம்
நான் என்ன நெனைச்சே சும்மா நாலு வெந்தியத்த போட்டு முழுங்கன்னா சரியா போயிடும்ல
ஆமா ஆமா ம் மேக்சிமம் வெந்தயம் கன்டினியூஸா ஸா சாப்ட முடியாது ஒரு மாரி தெகட்டு இந்த வாட்டர் மட்டு கண்டியூஸா எடுக்கற மாரி பாத்துகுங்க
ஆனா அந்த ரிசல்ட் வரும்ல தண்ணிய மட்டு குடிச்சோம்னா கூட
ஆம் ஆ பெட்டர் நீங்க தயிற டெய்லி எடுத்துக்கிட்ட நல்ல ரிசல்ட் தெரியு உங்களுக்கு
ஆமா சுண்டலு
தயிர் சாதம் அந்த மாதிரி சிப்
என்ன இல்ல நெறைய கட்டி வருது மூஞ்சில எனக்கு ஒரு மாரியா இருக்கு கடுப்பா
ம் ம் ஃபேஸ்க்கு சந்தனம் அப்ளே பண்ணி பாருங்க ஆ ஹா இல்ல இல்ல எனக்கு அவ்ளோவா வராது
அப்ப ஓரு நாளைக்கு தா தடவலாம்கா
வருங்க ம்
கத்தாழ தடவுனாலு சரியாவுல்ல
எது
கத்தாழை
ஆ ஆ அதுவும் கரெக்டா தா ஆனா சம்டைம்ஸ் அது ஃபேஸ் பிளாக் ஆகிடும் பிளாக் ஆக்கிடும் செட் ஆகல அப்டின்னா
சைனிங் நல்ல இருக்கு எல்லாத்துக்குமே ஆனா மேக்சிமம் கத்தால செட்டாகு தா நம்ம நேச்சரா தானே அத எடுத் து தடவுரோ
ம்
கெமிக்கல்லாம் கலப்படம் இருந்தா இப்டி தா
ஓகே நா டரைப்பண்லான்னு பண்ண பட் சில பேருக்கு பிளாக் ஆயிரும்ன்னு சொல்லுவாங்களா நா ட்ரை பண்ண மாட்ட
ஓ
ம் அப்றோ இது எளநீர்லா இந்த டைம்ல குடிங்க
அதுதா நான் கேட்டுட்டு இருக்கே எங் வீட்ல எங்க வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மறந்துட்றாங்க வளையிலு
ம் ம் அது ஒரு ரெகுலரா ஒன் வீக் குடுச்சாலு உங்களுக்கு ஹீட் ரொம்ப ரெடியூஸ் ஆகு
அதா மேம் பண்ணனு நானு பாப்போ ட்ரை பண்ணி பாக்கலாம்
ம்
ம்
இப்போ வேற என்ன ஆரஞ்ச் ம்
ஆனாலும் எல்லாரும் எனத்துல புடிச்சதுன்னு என்ன சொல்லுவாங்க
புரில என்ன சொல்றீங்க
காலையில இருந்தனே எதுவும் சாப்பிடாம இளநீ குடிக்க கூடாதா ஒத்துக்காதா
ஆமா ஆமா ஆமா ஒத்துக்காது எதாவது பிரேக் பாஸ்ட் சா
சாப்பிட்டு மதியமா குடிக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னாக என்கிட்ட
ம் ம் என்ன அப்டி ட்ரை பண்
ஆ ஆதான் பண்ணலாம்னு இருக்க
ம்
அது எதோ செவ்வா இளநீயா அந்த ரெட் கலர்
வாட்டர் இருக்குல்ல அது பேர் என்ன இப்ப தேங்கா அரைச்சி பால் வரும்ல தேங்கா பால் அதுமே நல்ல நீங்க இளநீய விட அது இன்னும் பெட்டரா இருக்கும்
அதெல்லாம் முன்னே சாப்பிட்டுட்டு இருந்தேங்க ஸ்கூல் படிக்கிறப்ப அதுக்கப்பறோ அது அப்டியே விட்டாச்சு
கண்டியூ பண்ணுங்க அதான் ஒரு ஒன் மந்த் ஒன் வீக் நீங்க ரெகுலரா பண்ணாலே உங்களுக்கு பாசிடிவ்வா இருக்கும்
தேங்கா பால் சாப்ட்டா வயிரு புண்ணு சரியாகுன் சொல்வாங்க ஆக்சுவலா
அது ஹீட் நாள் தான் அந்த புண்ணு வருது ஹீட் போக வைக்கும் அது
என்னானு நாளைக்கு பண்ணி பாப்போ
ம் நா அதுதா ரெகுலரா இந்த ம்
இந்த கால் வருது நான் உங்களுக்கு அப்பறமா கால் பண்ணடுமா
ஓகே ஓகே ஆ பாய்
பாய்
ம்